வணக்கம் ஐயா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இர்க்கே
சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்ட தோழி
என்ன சமயல் இன்னைக்கி சண்டே ஸ்பெஷல்
ஏ மதியானம் பாத்தீங்க னா சிக்கன் கிரேவி வச்சு ரசம் சாப்பா டு அப்புறமா வச்சு சாப்ட்டுட்டே நைட்டுக்கு எதாவது டிஃப ன் செஞ்சிக்கலா அப்டின்ட்டு தோச வச்சிகிட்ட
சேர் சேர்
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னைக்கு வந்து பிரியாணி சமைச்சோ வீட்ல எல்லாத்துக்கு சேத்து அதனால நா இன்னைக்கு பிரியாணி தா சாப்பிட்டோ ஓரளவுக்கு கொஞ்ச நல்லாறின்ச்சி கொஞ்ச வந்துட்டு பரவால்ல
ஓ இப்போ இரவுக்கு
என்னா பீஸ் நைட்டுக்கு வந்து டிஃபன் தா சாப்ட்ட அம்மா சேமியா செஞ்சுருக்காங்க அதா சாப்ட்டோ
வச்சுட்டீங்களா
புரியலா
சாப்ட்டாச்சா சாப்ட்டு முடிச்சிட்டிங்ளா
ஆ சாப்ட்டே சாப்ட்டே சாப்ட்
சேரி சேரி தோழி நீங்க என்னால வேல வேல பண்றீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா தோழி
இல்ல நா வேல பண்ணல்ல நா படிச்சிட்ருக்கே
படிச்சிட்டு இருக்கீங்களா அப்டியா சேரி சேரி ஓகே
ஆமா
என்ன படிக்கிறீங்க
நா டி என் பி எஸ் சி குரூப் போர்
ம் உங்களோட குரல் எனக்கு சரியா கேக்கல தோழி
இப்ப கேக்குதா
ஆ கொஞ்சோ விட்டு விட்டு கேட்குது நீங்க பேசுறது எனக்கு சரியா கேக்கல
இப்ப கேக்குதா ஓகேவா டவர் கெடைக்கல
ஆமா டவர் கிடைக்கல நீங்க பேசுறது எனக்கு சரியா கேக்க மாட்டேங்குது கொஞ்சோ வெயிட் இல்ல வெளில வந்து பேசுறீங்களா ஆ கொஞ்சோ கேக்குது
சேரி ஆ சொல்லுங்க
ம் சொல்லுங்க தோழி
நீங்க வந்து நா வந்து பிரியாணி ச சமைச்சே இன்னிக்கு எல்லாருக்கு நா சொல்றதெல்லா கரெக்டான பாக்குறீங்களா நா பண்ணது ம்போது ஓகேவா அபடின்னு சொல்லிட்டு
சேரி ஓகே சொல்லுங்க நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு
ஆ சேரி ஓகே வந்து எண்ணெய் நெய் ஊத்திக்கிட்ட அதுக்கு அப்றோ வந்து இந்த பட்ட லவங்கம் ஏலக்கா அப்றோ வந்து ப்ரிஞ்சி எல அத போட்டோ அதுக்கப்புறோ வந்து வங்காயோ கட் பண்ணி ஒரு நாலஞ்சு வெங்காயோ கட் பண்ணி போட்டோ அதுக்கப்புறோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு வதக்கிட்டோ நல்லா வதக்கி அப்றோ தக்காளி போட்டோ தக்காளி போட்டதுக்கப் பறோ நல்லா வதக்கிட்டதுக்கப்பறோ ஆ புதினா போட்டோ
ம் சேரி தோழி
புதினா போட்டுட்டு அதுக்கப்புறோ நல்லா வந் து கொதிக்க விடும்போது கொஞ்சோ போட்டுட அது கூட வந்து சிக்கன் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணே சிக்கன் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற டைமிங்ல என்னா பண்ணு அப்டின்னா கொஞ்சோ கர்டு ஆட் பண்ணு கர்ட் நல்லா ஆட் பண் கர்டு தண்ணி பதோ வரு சிக்கன் சேர்த்து தண்ணி பதோ இருக்கு
ஆமா கர்டு நம்ம ஆட் பண்றது எதுக்கு தெரியுமா தோழி அது கொஞ்சோ சிக்கன்னு கொஞ்சோ நல்லா சாஃப்ட்டா வரு அப்டினு சொல்லிதா அந்த கர்டு ஆட் பண்றொமே அந்த அந்த பிரியாணி அந்த மசாலால கொஞ்சோ அந்த புளிப்பு தன்மையு வரு அதோட சேந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த சிக்கன் இருக்குன்னல அதுல நல்லா சாஃப்டாகு நம்ம கர்டு சேக் கும்போது அது கொஞ்சோ ரொம்ப ஹாடு இல்லாம சாப்ட்டா வரு அப்டினு சொல்லிதா அந்த கர்டு சேக்குறோ அது எப்பமே சேக்குறது நல்லது
ஆ கண்டிப்பா அது கண்டிப்பா நாங்க சேத்ருவோ அதே மாரி என்ன மசாலா போட்லான்னு எனக்கு கொஞ்சோ ஐடியா குடுங்க
மசாலா பாத்தீங்கன்னா பிரியாணில அதிகமா வெளிய மசாலா நம்ம ரெடிமேட் மசாலா வாங்குறோல அந்த மாரியெல்லா அதிகமா யூஸ் பண்ண வேண்டா நம்ம இந்த கொத்துமல்லி புதினாலாம் போடுறோ இல்லியா அதுலியே நெறைய பிளேவர் வரு அதுக்கு அப்றமா மஞ்சத்தூளு மெளகாத்தூளு உப்பு கொஞ்சமா வேணும்னா கரம் மசாலா பவுடர்ரு மெய்னா பார்த்தீங்கன்னா மொளகா தூள் சக்தி மசாலா தூள் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பிரியாணிக்கு
சக்தி மொளகா தூளா
ஆமா சக்தி மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டாலே நல்லா இருக்கு ஆ நம்ம வேற சும்மா நார்மலாவே லோக்கலா நறைய கிடைக்குது நம்ம வீட்ல அரைச்சு நம்ம வெ இருக்குரோ இல்லையா அதுல விட இந்த சக்தி மசாலா தூள் போடுவோ எப்பவுமே கல்யாண விட்டு பிரியாணி மாதிரி இருக்கு டேஸ்ட்
அப்டியா புதுசா இருக்கு நல்லா இரு நேத்து பாடுபட்டு கண்டிப்பா நா பேசிக் பண்ணிக்காட்டுற ஏன்னா மசாலதா அங்க கிட்டே நடக்குது அதனாலதா சரிங்க கிட்டக வக்கவே ஒ தெரிஞ்சிருக்கலா அப்டின்றதுக்காக செரி சார் இந்த மசாலால்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து அந்த ஆ சிக்கன் எல்லா வெந்ததுக்கு அப்பறோ எந்த அளவுடுக்கு தண்ணி ஊத்தணுமோ ஊத்திட்டு சாதோ வந்து அதுக்குள்ளயே போட்டு நாங்க வந்து கொதிக்க வச்சி பண்ண பாயில் பண்ண வச்ச நீங்க எப்டி பண்ணுவீங்க சாதோ தனியா வடிச்சு அதுக்
ஆமா ச சாதோ சாதோ தனியா வெடிச்சிருவோ ஏன்னா இப்போ அந்த மாரி நம்ம சேர்த்து ஓரடியா தம் குடுக்கு போது அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்ல வரமாட்டேங்குது சில டைம்ல இந்த அரிசி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா சாப் சாப்பாடு தண்ணி ரொம்ப அதிகமாயிருது இல்ல கம்மியாயிருது கொழஞ்சு போயிருது அதுனால என்ன பண்ற து பெட்டரு நம்ம சாப்பாடு தனியாவே வ வ வடி கட்டிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்மதி ரைஸ் கொஞ்ச நேர ஊற வச்சிருவே வச்சுட்டு அந்த அரவேக்காட்லயே நம்ம கொஞ்சோ அது வடி கட்டிணு அப்போதா நம்மளுக்கு அந்த மசாலால இந்த நம்ம பிரியாணி மசாலால அ மிக்ஸ் பண்ணு போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பதத்துக்கு வரு எப்டி நீங்க தம்முல வைப்பீங்க
நாங்க வந்து அடுப்புல தா வைப்போ அந்த சாத எல்லா இது பண்ணிட்டு அதுகப் பறோ அடுப்புல இருந்த அந்த கட்டையெல்லா எடுத்துட்டு கறி துண்டுகள்ல்லா இருக்கும்ன்னா அத எடுத்து வந்து ஆ கட்டு போட்டுட்டு அந்த சாப்றதுக்கு மேல நாங்க வச்சுருவோ அது மாதிரிதா நாங்க வச்சு பழக்குவோ
ஆமா அது வச்சா கொஞ்ச நல்லா பிளேவர் வரு அப்டின்னு சொல்லுவாங்க அந்த கல்யாண வீட்டு பிரியாணி சாப் ப்பற மாதிரி அப்பறமா அந்த கட்டையில இது செய்வாங்கல்ல பெரிய தேக்சால வச்சு இந்த கல்யாண வீட்டு பிரியாணி அந்த மாரி ஒரு சுவை வரு அப்டின்னு சொல்லுவாங்க
ம் அதன்படி தாங்க இது ஆனா நா வந்து இப்ப அது மார்தா இஷ்டத்துக்கு கட பாக்குறது
சேரிங்க தோழி
ஆனா நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா வந்து சக்தி மிளகாய்த்தூள் நா யூஸ் பண்ணி பாத்துட்டு கண்டிப்பா நா சொல்ற
சக்தி மிளகா தூளு அதுக்கப்பறமா பாத்தீங்கன்னா சி சும்மா கொஞ்சமா சிக்கன் கிரேவி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலா அது தவிர்த்து நறைய மசாலா ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட்டா வரும் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் என்ன பண்றாங்க இருக் வீட்ல இருக்கிற எல்லா மசாலாவு தூக்கி போட்டுறாங்க அந்த கபாப் மசாலா இந்த க்ரேவி அந்த கிரேவி எல்லா போட்டுறாங்க மசாலால்லா போட்டுட்டு அது பிரியாணியோட சுவையே கொஞ்சோ ஒரு மாதிரியா கொஞ்சோ மாறிடுது பிரியாணியோட சுவை பாத்தீங்கன்னா அந்த முளகாத்தூளு அந்த மஞ்சத்தூளு அப்புறமா அந்த கரம் மசாலா அப்புறமா அந்த கொத்தமல்லி புதினா புதினாலந்து தா வர அந்த ஒரு ப்ளேவர் தா அது நல்லா எடுத்து காமிக்கு நம்ம என்ன பண்றோ கொழும்பு க்ரேவி எல்லாமே போட்டுட்டு அது என்ன ஆய்டுதுன்னா அந்த கொழும்பு மசாலா அது மாரி ஆயிடுது பிரியாணி மசாலா
கண்டிப்பா அந்த பிரியாணி டேஸ்ட்டே வர மாட்டேன்து தக்கிகாளி சாதோ சாப் சொன்ன மாரி ஆய்டுதுங்க ஒரு சில ராசி எல்லா
தோழி நீங்க ஏனா ஒரு தடவ நா என்ன பண்றண அதே மாரிதா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது சரியா பிரியாணி செய்யறதுக்கு எங்க வீட் வீட்ல ஏ அக்கா தங்கச்சி எல்லா நல்லா செய்வாங்க நா என்னப் பண்ண சேரி நம்ம கொஞ்சோ கறி மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி மசாலால்லா போட்டு செஞ்சா இன்னு டேஸ்ட்டா வரு அப்டின்ட்டு என்ன பண்ண வீட்ல இருக்கிற எல்லா க்ரேவி மசாலாவு பிரியாணில்ல போட்டுட்ட போட்டுட்டு சமைச்சு குடுத்தா வீட்ல பிரியாணி சமைக்க சொன்னா என்னடி தக்காளி சாதோ சமச்சு தர அப்படின்னு
அதேதாக என்னையுமே நரைய தடவை அதை கிண்டல் பண்ணிருக்காங்க ஆனா சாப்ப சமச்சு சாப்பிடணுனு ரொம்ப ஆச இருக்கு
அ பிரியாணி பிரியாணி சமைக்கிறதே நீங்க மறந்துட்ட அப்டி சொல்றாங்க எங்க வீட்ல
கண்டிப்பாங்க அதேதா ஒரு சில நேரத்துல வந்து அந்த மாரிதா ஆகுது அதனாலயே வந்து எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்றாங்க அப்படிதா இருக்கு
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க நீங்க லாஸ்ட்
அதே மாரி நீங்க வந்து நா வந்து அது என்னைக்கு கூட சமைச்சிர்ற அதனால தா உங்ககிட்ட நா சொல் தி கேட்ட இந்த மாரி நாங்க பிரியாணி சமச்சு இந்த மாரி வந்தது கொஞ்ச பரவால்ல அந்த டேஸ்ட் அந்த பதத்துக்குந்த வந்தது அது என்னனா வந்து பிரி பிரியாானி மசாலா பவுடர் தா போட் ட வேற ஏது போடல கொஞ்சமா கரம் மசாலா போட்ட அது ரெண்டு போட்டதுனால ஏதோ கொஞ்சோ டேஸ்ட்டு வாங்குது
ஆமா இப்போ எல்லா பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா சொல்லிட்டு அதுலே எல்லாமே சேத்துராங்க நம்ம இந்த கரம் மசாலா இதெல்லா கூட சேக்க தேவயில்ல அது எப்டி ஆய்ருதுன்னா நம்ம வீட்டு இந்த பிரியாணி டேஸ்ட்டு வரமாட்டேங்குது அது ஒரு மாதிரி பிரிஞ்சி டேஸ்ட்டு நம்ம ஹோட்டல்ல சாப்புடுறோ இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரிஞ்சி டேஸ்ட்டு அ இப்ப ஹோட்டல்ல போய் பிரியாணி வாங்கி சாப்ட்டா எப்டி இருக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்டா அந்த மாரி ஆய்ருது நம்ம வீட்டல செய்ற பிரியாணி டேஸ்ட்டு வரமாட்டேங்குது
கண்டிப்பா அதே மாரி பிரியாணிக்கு வந்து ஏத்த ஒரு ஸ்பெஷல் சைடிஷ்ன்னு பாத்தோ அப்டின்னா ஆ தக்காளி மொதல்ல கட் பண்ணி போட்டுடா நல்லா இருக்கும் கத்திரிக்காவும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு
கத்தரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்க ன்னா சூப்பரா இருக்குன் ‌ தோழி ஆ பிரியாணி கூட
தெரியாதுங்க அப்டியே ஸ்மூதா உள்ள போகுங்க சாப்பறது இது கரெக்டா நல்லா இருக்கும் சாப்பட்றதுக்கு அதே மாரி வந்து பாயாஸ் சமும் நல்லா இருக்குங்க பாயச வச்சாங்கன்னா அது சாப்புட்டு ஜீர்ணம் ஆறத்துக்காக அந்த பாயச குடிக் றதுக்து அமிரதமா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆனா அது இல்லாத இப்பவந்து பாயாசோன்னு போது இல்ல என்னைக்கு வந்து நா இது வரிக்குன் சாப்ட்டதுன் பாத்தீங்கன்னா நான் வந்து பாயாசோதாங்க சாப் இப்ப ப்ரெட் அல்வானாங் தோழி சாப்ட்டது இல்ல எனக்கு அதனால அத பத்தி தெரியில ஆனா பாயசம் சாப் ட்ருக்கேன் அந்த மீல்க் மேய்டு ஸ்வீட் போடும் போது அதெல்லாம் நீங்களும் வந்து கொஞ்சோ ஸ்பெஷலா ஏதோ செஞ்சிறீங்க அதான் அப்ப அடுத்தடவை அந்த தித்திப்பு இருக்குன் ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸா நல்லா இருக்கு சாப்புட்றதுக்கு
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க அதுவும் அந்த இதுல இந்த சேமியா இருக்கு பாத்தீங்கனா இந்த இனிப்பு செய்யற சேமியாவேன் கெடைக்கும் அந்த செம் சேமியால செய்யம் போது ஆமா அதுக்குன்னே சேமியா கெடைக்கும் மெலிசா அந்த சேமியால செஞ்சீங்க அப்டின்னா
ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க
சேவரட்டும் இருக்கு அது வேற இல்லாம வீட்லயே நெறைய இந்த நல்லா மெலிசா செஞ்சு நம்ம இந்த ட்ரிப்ளிகன் சைட்ல எங்க ஏரியாலல்லாம் பாத்தீங்கனா வெளியில வச்சு விப்பாங்க அந்த சேமியால நீங்க செஞ்சீங்கனா அ அது முடி மாதிரி இருக்கும் தலையில இருக்கிற முடியில அந்த மாரி மெலிசா இருக்கு ஆமா கரெக்டா சொன்னீங்க அந்த அதுல செய்யம் போது இன்னும் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் நீங்க ஒரு தறவ கண்டிப்பா செஞ்சு பாருங்க
கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்குறேன் நெறைய தகவல்கள்ல்லா சொன்னீங்க உங்ககிட்ட பேச னதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி
எனக்குன் தோழி உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மீண்டும் தொடந்து பேசலாம் நன்றி
கண்டிப்பா நன்றி